தொலைபென்ற மடிக்கணினி கணினி இதல்லா வந்து நம்ப பயன்படுத்ற நேரோ வந்து அதிகமாயிடுச்சு அத பத்திதா பேச போறோ இப்ப வந்து முன்னாடி கால கட்டத்துலல்லா பாத்தீங்க அப்டின்னா இது எதுவுமே கெடையாது அப்ப வந்து எல்லாமே வந்து பேசணூ ன்னா கூட அ வந்து அவங்க ஒரு அ நடந்து போயோ இல்ல மிதிவண்டியில பொய்ட்டோ இல்ல வெளியூர்ல இருக்காங்க அப்டின்னா அவங்ளுக்கு தந்தி அடிச்சோ இந்த மாரிதா வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா இந்த தொலைபேசி எல்லா வந்ததுக்கப் றோ எப்டி மாறிடுச்சு அப்டின்னா ஒரு வீட்லே ஒரு அறையில ஒருத்தர் இருப்பாங்க இன்னொரு அறையில இன்னொருத்தர் இருப்பாங்க அப்டி ய் கூப்பறதுக் கூட வந்து எழுந் வந்து கூப்டணு அப்டின்னு இல்லாம தொலைபேசியில அழைப்பு கொடுக்றாங்க உன்ன கூப்றாங்க பாரு அம்மா அப்டின்னு அந்த மாரி மாதிரில்லா வந்து இப்போ பேச ஆரம்பிச்டாங்க அ அதுவு இல்லாம இந்த தொடுதிரை அந்த தொலைபேசி வந்ததுக்கப்றோ ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்ட்டாங்க அப்டின்னு சொல்லா இப்ப இருக்கிற அ சின்ன கொழந்தகள்லந்து பெரியவங்க வரைக்கு அதாவது அந்த தொடுதிரை தொலை பேசி இல்லாத வீடே இல்ல அப்டின்னு சொல்லலா இதனால எவ்ளோ பாதிப்புகள் இருக்கு நன்மைகளு இருக்கு இருந்தாலு பாதிப்புகள் வந்து நறையவே இருக்கு அப்டின்னு சொல்லலா அத யாருமே வந்து புருஞ்சுக்க மாட்றாங்க அத பயன்படுத்ற விதமா இருக்கட்டு அது எந்த நேரத்துல எப்டி பயன்படுத்தணு சில பேர்லா வந்து காலையில எழுந்திருக்கும் போதே வந்து அந்த தொலைபேசிய பாக்கணு அதுல என்ன வந்து நம்மளுக்கு ஏதாச்சு வந்து மெசேஜ் வந்துருக்கா என்ன வந்துருக்கு மின்னஞ்சல் வந்துருக்கா இந்த மாரிதா பாத்தட்டு அதுக்கப்பறோ தா அவங்க வந் பல் துலக்கவே போறாங்க இது வந்து ஒரு நல்ல பழக்கமான் கேட்டா கண்டிப்பா கடையாது இதே இரவு நேரத்திலயு சரி அவங்க தூங்கற்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்டினா ஒரு அ தூங்க போனோ அப்டினா எல்லாரு என்ன சொல்வாங்க அப்டினா ஒரு அரமணி நேரோ இல்லனா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இது எல்லாமே தொலைக்காட்சியா இருக்கட்டு கணினியா இருக்கட்டு மடிக்கணினியா இருக்கட்டு இந்த தொலைபேசியா இருக்கட்டு எல்லாமே அந்த அர மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தூங்க போற்துக்கு முன்னாடி எதுவு‌பாக்க கூடாது அப்டின் சொல்வாங்க ஏ அது சொல் றாங்க அப்டினா நம்ம பாத்தோ அப்டினா நம்ம கண்களுக்கு வந்து பாதிப்படையு அ ஒரு விஷயத்த வந்து நம்ம அதிக சத்தம் வச்சு கேட்டோ அப்டினா செவிகளு பாதிப்படையு இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு முன்னாடில்லா வந்து பாட்டு கேக்கணு அப்டினா அந்த ஹெட்செட் போட்டுட்டு தா கேப்பாங்க இப்ப அது வந்து நம்ளுக்கு அந்த ஒயர் இருக்குற மாதிரி இருக்கு கே‌ இப்பயு இருக்கு இருந்தாலு வந்து இந்த ஒயர்லெஸ் அப்டிங்கிற ஒரு விஷயோ வந்துடுச்சு அது அந்த மாதிரி ஆப் போட அப்டின் சொல்றாங்க அத காதுல மாட்டிக்கிறாங்க அ வய் பண்ணி அத பேசிட்ருக்காங்க பேசாத ஒருத்த வண்டில போறானா கூட அவ பேசுறானா இல்ல வண்டி ஓட்றானானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க ஏதோ லூசு மாரி பெணாத்திட்டு போற மாதிரில்லா பேசுவாங்க இதெல்லா வந்து வந்து வண்டி வாகனம் ஓட்டும் போது அந்த தொலைபேசி எல்லா பேசக்கூடாது அப்டின்லா சொல்லுவாங்க அதெல்லாமே இப்ப யாருமே கண்டுக்கறதே கடையாது ஹெல்மெட் உள்ள போன உள்ள சொருகி அது அது மாரில்லா பேசிட்டு போறவங்களல்லா நா பாத்திருக்க நறையா இந்த மாரி நறைய விஷயத்துனால அ எல்லாத்துலயு நம்ளுக்கு நன்மைகள் என்ன தருதோ அத மட்டும் நம்ம வந்து அதுல பயன்படுத்தணு அப்டின் தா சொல்லுவ இந்த மாரி அதிக நேரோ வந்து இப்போ வேலைகள் எல்லாமே வந்து வீட்ல இருந்து பாக்க கூடிய வேலைகள் வந்து இப்போ அதிகப்படுத்திட்டாங்க அப்டின் தா சொல்லா அதெல்லா வந்து பா க்றாங்க அப்டின்னும் போது அ கொஞ்சோ அ அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கண்கள் பார்வை வந்து ரொம்ப நேரம் பாக்குறாங்க அப்டின்னும் போது அவங்களுக்கு வந்து கண்ணு மங்களாக ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ரும் ஏனா அதுதா இப்போ வேலையா இருக்கு கு அப்டின்னும் போது அவங்களு எதும் பண்ண முடியாது இந்த மாதி நறைய விஷயம் காரணங்களாலதா இப்போ எல்லாரு மக்கள் வந்து இந்த தொலைபேசியா இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அதுல ஏற்படுற தாக்கம் வந்து அ அவங்களுக்கு வந்து ந்து எளிதில அது வந்து புரியல அதுக்கப்பறோ வந்து கொ பயன்படுத்த பயன்படுத்ததா அவங்களுக்கு வந்து கொஞ்சோ அதுக்கு உண்டான அந்த அ இது மாற்றங்கள் எல்லாமே தெரியுது அப்டின் நா நினைக்கிற இத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆமா அது என்னன்னா இந்த தொலைபேசி தொலைக்காட்சி தொலைக்காட்சி எப்பயோ அப்பையில இருந்து இருக்குதா ஆனா தொலைபேசிங்கறது ஒரு பத்து வருடமா அதிகரிக்க அதிகரிச்சிருக்க ஒண்ணுதா ஏனா அ எப்ப அது அதிகரிச்சதோ அதுக்கு முன்னாடி வந்து பா தோனா இந்த பட்டன் போன் அப்படிதா இருந்தது அத யாரும் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க எடுப்பாங்க போன் பேசிட்டு அத வச்சிடுவாங்க அதுக்கு அது அடிக்கடியு வந்து எடுத்து பாக்கறது அது பாத்தாலு வந்து நம்மளுக்கு ஒண்ணு இல்ல நம்ம என்ன பண்ண முடியுனா அதுல அ அதிகமா நம்ம வந்து போன்ல பாக்க முடியு போன் பாத்து நம்ம போன் நம்பர் போட்டு நம்ம பேச முடியுமே தவிர மத்தபடி ஒரு மெசேஜ் அனு ப்பனா அதுவு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வச்சிருப்பாங்க அத மட்டுந்தா வந்து பண்ண முடிஞ்சுட்டு இருந்தது இது எப்ப வந்து இந்த கணினி வந்து கணினியு அதிகம் இல்ல எல்லார் வீட்லயு கே இருக்கா இருக்குமான்னு கேட்டா இல்ல இப்பயு இல்லதா ஆனா இப்போ வந்து ஒரு எழுபத்தை ஐந்து சதவீதம் வந்து எல்லார் வீட்லயு இருக்கு காரணோ என்னனா அ அறிவியல் வந்து அந்த வளர வளர இப்போ எல்லாமே வீட் ல இருந்து பாக்க கூடிய ஒரு இதுவு வசதிகளு வந்துருக்கு ஆ அந்த வசதினால என்ன பண்ணிருக்காங்கனா எல்லாரு வந்து கைல ஒரு கண்டிப்பா வீட்ல ஒருத்தரு எத்தன பேரு இருக்காங்களோ அத்தன பேருக்கு கையிலயு வந்து அந்த தொலைபேசிங்கறது அதுவு ப இந்த ப அ அதிகமாயிருக்கு அதனால என்னன்னா அதுல உக்காந்து நம்ம நேரம் செலவிட் அ செலவு பண்றது பாத்தா அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு அதிகமா ஒரு எட்டு மணி நேரம் அதிலே வந்து செலவிடறாங்க அப்டி இருக்கும் போது இது பார்வை நேரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த தூங்க போறதுக்கு முன்னாடி அ அத வந்து கரெக்டா பண்ணணுந்தா ஆனா இப்ப யாரும் பண்றது கடையாது ஒரு பதினோரு மணி ஆனாலு அத பாத்துட்டே ஏ மூணு மணி வரைக்குலா பாக்குறவங்க இருக்காங்க ஆ இதெல்லா வந்து தவிர்க்கணு அப்டின்னு சொல்லிருந்தாலு அது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு இன்னொரு பக்கோ என்னன்னா இந்த வேலை வேலை எப்ப வந்து வீட்ல இருந்து வேலை பாக்கலாம்னு இருந்ததோ அது மணிக்கணக்குலா இல்ல இதே ஆபீஸ்ல வேல அலுவலகத்துல வேல பாக்கறவங்களா இருந்தா ஆ‌ கொஞ்சோ ஏழுந்துருப்பாங்க அடுத்தவங்கள பாப்பாங்க நடப்பாங்க மத்த ஏதாது ஒரு சாப்பாடுன்னா அந்த ஒரு நேரம் இருக்கும் அது அதுக்கு ஒரு நேரோ வச்சு அங்க ஆபீஸ்ல போய்ட்டு இருக்கோ ஆனா வீட்ல அப்டி கடையாது எல்லா நேரம் மாறும் இத முடிச்சுட்டு வேலைய முடிச்சுட்டு போலான்னு இருப்போ அதுக்குள்ள அடுத்தடுத் து என்ன என்னென்ன நட அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கு வந்துட்டே இருக்கு அதனால என்ன ஆகுனா ஆ அது ஒரு தடைபடு இது இதனால என்ன ஆகுதுனா ஒரு சில தடைகள் இது ஒடம்புக்கு பிரச்சனையே அதுதா கண்ணுக்கு முக்கியமா என்ன பிரச்சனைன்னா ஆ தொலை அதாது தொலைக்காட்சின்னது சின்னதாக இருந்தது அந்த எல்இடி டிவின்னு பெருசு வரும்போது எல்லார் வீட்லயு இருக்கும் போது அத கிட்ட உக்காந்து பாத்தக் காலங்களு இருக்கு இப்பியு என்ன பண்றாங்கன்னா அது பெருசா இருக்கு எவ்ளோ தூரோ உக்காந்து பாத்தாலு நம்ளுக்கு ஒரு கொஞ்ச நாள் பழகணு பழகனாதா என் ன பண்ணுனா நம்ம கண்ணுக்கு அது பாதிப்பு இல்லாது இருக்கு இருந்தாலு பாதிக்குந்தா நம்ளுக்கு தெரியாம இருக்கலா அ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லா வந்து இப்ப ரொம்போ ரொம்ப நேரோ அதையே நம்ம வந்து பாத்துட்டே இருக்க முடியாது அதோட வெளிச்சம் வந்து பாத்தா அதிகமா இருக்கு ஆ ஒரு சில பேர்லா வந்து அந்த வெளிச்சோ அதிக வச்சு பாக்கறவங்கல்லா இருப்பாங்க அது பாக்கம்போது நம்ளுக்கு ஒரு செலருக்கே ஒத்துக்கு அந்த கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த கண்ணு இந்த புரிச்சல் புரியாது ஏனா வயசானவங்களுக்கு புரியாது ஒரு பக்கோன்னா இப்ப வயசு இருக்கவங்களுக்கே புரியல ஏனா அது இவ்ளோ க ஒரு நாளைக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அத தாண்டி வந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல்லா வருதுன் நனைக்கிற
ரொம்பவே சரியா சொன்னீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்து பசங்க பாத்தீங்க அப்டினா இந்த தொலைபேசி அதிகோ அ பயன்படுத்த ஆரம்பிச்சடுறாங்க வெளில வெளையாடுறக்கூட அவங்க போறது கெடையாது கணினியிலதா உக்காந்து விளையாடுறாங்க இல்ன்னா இந்த தொலைபேசியில உக்காந்து இது அந்த விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்க கண்ணு வந்து எளிதுல வந்து பாதிப்படையுது ஆனா அவங்க வந்து சின்ன வயசுலே வந்து கண்ணாடி போடுற ஒரு சூழ்நில வந்துருச்சு அப்டின்னு சொல்லா அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயோ அப்டினா சொல்லலா ஏனா அது வந்து இப்ப அதோட விளைவுகள் வந்து ஆ தெரியாது போக போகதா வந்து அதோட அதனோட விளைவுகள்ல்லா தெரியு அப்டின்னு சொல்லா அதனால சின்ன வயசுல இருந்தே அந்த அ அந்த தொலைபேசி பாக்கறதா இருக்கட்டும் மத்த விஷயத் இதுல அந்த அ ஸ்க்ரீன் டைம்ன் சொல்லுவாங்க அத வந்து அதிகப்படுத்தாம அத வந்து நம்ம அந்த பாக்குற நேரத்த வந்து கொஞ்சோ கொறைக்கணு அப்டின்னா நா சொல்வ இது இது இதெல்லாமே வந்து பெற்றோர்கள் வந்து சரியா செய்யணு இப்ப வந்து ஒரு வீட்ல பெற்றோர்கள் இருக் காங்க அப்டினா அவங்களே வந்து அந்த தொலைபேசிய வந்து அ ப அந்த தொடு திரைய தொட்டு தொட்டு தள்ளி தள்ளி பாத்துட்டு இருக்காங்க நறைய செயலி இருக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு அதெல்லா பாத் துகிட்டே இருக்காங்க அதெல்லா பாக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்டினா பசங்கள வந் து அ நீயே பாக்குற நா என்ன அப்டிங்கிற மாதிரி அவங்களு வந்து பாக்க ஆரம்பிச்சிற்றாங்க இந்த மாரி நறைய விஷயங்கள்னாலதா வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்டின்னு சொல்லா இதெல்லாமே வந்து அவங்க மொதல்ல வந்து அ மொதல்ல வந்து து சரிபாக்கணு அ இதெல்லாமே வந்து அந்த பாக்குற நேரத்த வந்து மொதல்ல கொறைக்கணு அதுல வந்து நம்ம ரொம்ப நேரோ அதுலே வந்து செலவிடாம கொஞ்ச கொஞ்சமா அதுல இருந்து நம்ம எப்டி மீண்டு வரலா நறைய விஷயங்கள் இருக்கு இப்ப காலைல எழுந்தது தொலைபேசிய பாக்காம இருக்கற்துக்கு நம்ம ஆ யோகா பண்லா மெடிடேஷன் பண்லா இல்லனா ஏதா ஒரு வேலைல வந்து ஈடுபட்லா நறைய வீட்டு வேலைகள் இருக்கு அதெல்லாமே நம்ம வந்து அ கொஞ்ச கொஞ்சமா செய்யலா அதெல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறோ அ நம் ம வந்து பண்ணிக்லா இப்ப படிக்கும் போது கூட வந்து என்ன பண்லா அப்டினா நம்ளுக்கு அந்த கவனம் மாறாம இருக்க வந்து நம்ம அந்த தொலைபேசிய வந்து சுவிட்ச் ஆப்ல போட்டு நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்றோ அந்த தொலைபேசிய எடுத்து பே பாக்கலா பேஸ்லா எது வேணா பண்ணிக்கலா அது வரைக் அதுவுமே வந்து ஒடனடியா நம்ம படிச் ச்சு முடிச்சு அடுத்த கையோடயு எடுக்கக்கூடாது அ எது படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நறைய விஷய விஷயங்கள் இருக்கு இது இத யாருமே வந்து சரியா இப்ப பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு தான் சொல்லுவம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பசங்க அப்படின்னும்போது இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் அ ரொம்பவே கவன குறைவாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது இதுக்கப்புறம் வர அ அவங்கவுங்க ஜென்ரேஷன்ச்சும் இந்த விஷயத்த வந்து் புரிய வெச்சு இது விழிப்புணர்வு பண்ணா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் மக்களிடையே சேரும் எல்லாரும் வந்து அத மதிக்க ஆரம்பி ப்பங்க இது வந்து நம்ம பாதிக்கக்க கூடிய ஒரு விஷயமா இருக் இந்த தொலைபேசி பயன்படுத்துறதுனால அதுல இருக்கிற கதிர்வீச்சும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்பு தருது அப்படின்னா சொல்லாம் இந்த மாதிரி நறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி பார்கறது கே்கறது இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிட்டே போலாம் இல்ல நேரம் அங்க கூட பேசுனதுல நெறைய விஷயங்கள் அழகா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
நன்றி